ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க ஆங் கேக்குது எப்டி ம் நல்லா இருக்கேன் சாப்டீங்களா
ஆஹ் சாப்டாச்சு நீ சாப்டீங்களா
உம் சாப்டோம் என்ன ஸ்பெஷல் சன்டே
சண்டே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நான்வெஜ் எதோ எடு க்கல வெண்டிக்கா குழம்புதா அங்க என்ன ஸ்பெஷல் எனி ஸ்பெஷல் எது இருக்கா
ஆஹ் ஏன் நான் வெஜ் எடுக்கல இன்னைக்கு சண்டே வாச்சே
ஏன் நான்வெஜ் எடுக்கலனா நான் ஒர்க் வந்துட்டேன் அப்பாவும் ஒர்க் போயிட்டாரு அதனால சரி ஈவினிங் அந்த டைம்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆ ஒரு ஐடியா
இங்க மண்டே இங்க ம மட்டன் மட்டன் எடுத்து சமைச்சிரு
மட்டன்னா சரி சரி என்ஜாய் என்ஜாய் பாக்க வச்சு சாப்பிடாதீங்க
இல்ல இல்ல ஏன்னா சண்டே கூட உங்களுக்கு லீவ் இல்லையா
இல்ல மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லீ்வு இருக்காது உங்களுக்கு தெரியல என்ன எமர்ஜென் சி அப்படின்றது நிறைய வரும் ஆஹ் அதனால மேக்சிமம் இல்ல இல்ல இல்ல இல்லல்ல இல்ல இல்ல டாக்டர் எல்லாம் இல்ல மெடிக்கல் ஃபீல்டுன்னு சொன்னேன் மெடிக்கல் ஃபீல்டுனாலே டாக்டர் னு அரத்தல்லையே
ஓகே ஓக்
அ மெடிக்கல் ஷாப்ல இருக்கேன் உம் நீங்க ஏது ஒர்க் எதும் பண்றீங்களா
இல்ல இல்ல நா ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுலதான் இருக்கேன்
அப்படியா ரொம்ப ஜாலியா சந்தோஷமான வேலை அப்படித்தான
அப்டின்னு யார் சொன்னா வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் யாரு செய்றது
வீட்ல இருக்கற வேலைய நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆஹ் ஆ அப்போ உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்
வீட்டு்ல இருக்கிற உங்க வீட்டுல நீங்க செய்றீங்க போல
அப்டி இல்ல இன்னும் நான் கல்யண ஆகல அதனால கல்யாண ஆனது அப்புறம் அந்த மாரி வேலைய எல்லாம் செஞ்சக்கலாம் அப்படின்னு போய்
ம் ஓகே ஓகே உங்கள மாதிரி எல்லாரும் செஞ்சுட்டா எந்த ப்ராப்ளமும் இல்ல
அப்பல்லல்ல அதுக்கு செய்றதுக்குன்னு ஒரு குடுப்பண வேணும்ல்ல எல்லார்னாலயும் செஞ்சிற முடியாது அந்த மனசு வந்துராது செய்யறதுக்கான மனசு வந்துராது
தெரிய மனசு
ஆ செரி செரி அது வர போறவங்கள பொறுத்துதான் இருக்கு
ம் ம் ம் எனி ஐடியா இப்போ
இப்ப ஐடியானா என்ன எந்த மாரி ஐடியா கேக்குறீங்க
இல்ல மேரேஜ் பண்ற ஐடியா இப்போ ஏதாவது இருக்கா இல்ல என்ன
அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க
ஓகே ஓகே அப்போ நாளைக்கு கூட ஃபிக்ஸ் ஆகலா
இல்ல இல்ல இன்னும் எப்டியும் ஒரு ஆ த்ரீ டூ சிக்ஸ் ஆகுனு நினைக்கிறேன் இல்ல அதுக்கு மேல கூட போகலாம் ஜஸ்ட் பாத்துட்டு இருக்காங்க ஆமா அது எப்டி ரெண்டு மூணு நாள் எப்டி ஆகும்
ஓகே ஓகே
ஆ ஆ ஆ உங்க லைஃப் மேரேஜ் லைஃப் பத்தி சொல்றீங்களா ஒரு நிமிஷோ வெயிட் பண்ணுங்க
ஆ ஓகே ஓகே
ஆ சொல்லுங்க
ஆனால ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு
ஜாலியா இருக்கீங்க
ஆ ஆ அவருக்கு சண் டேன ஆனா லீவ் இல்ல ஒரே ஒரு பாப்பா பாய் பேபி செவன் மந்த் ஆகுது
சரி சரி என்ஜாய் என்ஜாய் என்ஜாய் ஆ ஆக்ச் இது என்ன ஒர்க் பண்றாங்க
அவுங்க வந்து மேனேஜரா இருக்காங்க
ஆஹா மேனேஜருக்கு லீவ் இல்ல அப்டின்னா கஷ்டமே
ம் ம் ம் ஆமா அவுங்க ஒர்க் பண்றதுல வந்து வீக் டேஸ்ல வந்து லீவ் கிடையாது வீக் வீக் டேஸ்ல தான் லீவு வீக் என்டுல லீவு
ஏ அப்படி என்ன மேனேஜர் மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப்ல மேனேஜர்ஸ் எல்லாமே இந்த மாரி தான குடுப்பாங்க
இங்க நிறைய சண்டே கம்பல்சரி ஒர்க் பண்ற ஆஃபீஸ் இருக்கு இல்லையா
அப்டியா என்ன ஃபீல்டு்ல இருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா
அவுங்க காரு பிஸ்னஸ்ல இருக்காங்க
அப்டியா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த மாரி சொல்றீங்களா ஆ செரி செரி ஆ அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க
ம் அப்பா அம்மா விவசாயம் நல்லா இருக்காங்க டூ பிரதர்ஸ்
ஆஹா
டூ பிரதர்ஸ்
ஆ பசங்க பிரதர்ஸ் என்ன பண்றாங்க அ அண்ணா அண்ண தம்
ஒரு ம் ஒரு பிரதருக்கு கல்யாண ஆயிடுச்சு ஒரு ரெண்டு பாப் பாப்பா இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆ இன் மா கல்யாண ஆகல அவுங்க எப்டி உங்க ஃபேமிலி எப்டி
ஆ
உங்க ஃபேமிலி எப்டி சரௌண்டிங்ஸ் எத்தன பேரு
கண்ணே கண்ணு நா மட்டும்தா இருக்கேன்
வாவ்
ஆ
செல்ல குட்டிங்களா நீங்கதா வீட்டுக்கு
ரொம்ப ரொம்ப செல்லொ என்ன என்ஜாய் பண்ணவே விட மாட்டேனா எங்கேயு போ விட மாட்டேன்றாங்க வரவிட மாட்டேன்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ஒரு பையனா இருக்கறவங்களுக்குதா அந்த ஒ பெயின் எல்லாமே தெரியு ரொம்ப பாத்து பாத்து வளத்து ரொம்ப பயந்து
ம் ம் ம் ம்
ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட
சரி சரி ஐய்யய்யோ ஏ அப்டி
அதா சொல்றேலங்க அனு சரி ஒரு சின்ன ஒர்க் இருக்கு சாரி
ஆ
நீங்க இவ் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க நா வந்துட் டு ஃப்ரீயா இருக்கும்போது சொல்ற நீங்க மறுபடியு பண்ணிக்கங்க
ஆ ஓகே தேங்க் யூ
ம் சரி ஓகே ம்